ஹலோ கேக்குதா மேடம்
ஆ கேக்குதுங் சார்
ஆ எப்டி
ஆ கேக்குது ஆ நல்லா இருக்கீங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க ஆ சாப்டாச்சி நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னிக் என்ன ஆ சாப்டாச்சக நீங்க என்ன செஞ்சீங்க காலையில
காலையில இட்லி தேங்கா சட்னிங்க சார்
இட்லி தேங்கா சட்னியா நான்வெஜி சிக்கன் மட்டன்
அது மதியம் தா இனிமே தா எதாவது ரெடி பண்ணணு இன்னைக்கி சண்டே தானே லேட்ட தா இப் இப்போ தா எந் கெளம்புனோ ம் மதியோ கொஞ்சோ லேட்டாக தா ஸ்டார்ட் பண்ணணு
என்ன சிக்கன மட்டனா
அ சிக்கன் தாங் சார் எடுக்கணு நேத்து மீன் எடுத்துச்சி இன்னைக்கி சிக்கன் தா எடுக்கணு
மீனா மீனா நேத்து மீனா
ஆமாங் சார்
ஓ நேத்து மீனு இன்னைக்கு சிக்கனு கலக்குறிங்க போங்கோ
ஆமா
ம் என்னா மீனு எடுத்தீங்க
நேத்து அது என்ன சொல்லுவாங்க கெண்ட மீன் சொல்லுவாங்கல்ல
ஆமா கெண்ட மீன் ஆத்து கெண்ட மீன் ஆ ஆ
ஆமா ஆத்து மீன் இல்ல புடிப்பாங்க இல்ல ஏரி மீன் சொல்லுவாங்க
ஏரி மீன் கெண்ட மீனா அந்த ஜிலேபின் வா ஜிலேபி எனக்கு தெரியு ஜிலி ஜிலேபி தா கெண்ட கெண்ட கொஞ்சோ நீளமா இருக்கு அப்டி தானே கொஞ்சோ நீளம கொஞ்சோ ஆ அதுதா கொஞ்சோ முள்ளு கொஞ்சோம ஜாஸ்தி இருக்கு ஆனா கோழம்புக்கு நல்லா இருக்கு கரெக்ட்டா
இருக்குங் சார் அதுல ஒரு மீன்ல முள்ளு இருக்கு ஒரு மீன்ல அதிகம முள் இருக்காது
ஓஹோ அப்புடியா ஆனா அந்த நம்மக்கு முள்ளு இருந்தா தா டேஸ்ட்டு எல்லா மீனு
ஆமா அதுதா பொதுவவே அந்த மீனுதா டேஸ்ட்டு அது மாரி அதுலயே பெரிய மீனு வாங்க கூடாது சின்ன மீனா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கு
நா அது வாங்க பெரும்பாலு அது வாங்க மாட்டே குட்டி பசங்க இருக்கானுங்க சாப்ட மாட்டானுங்க நா பெரும்பாலு பாத்தீங்கன்னா
அ ஜிலேபி மீன்ல அதிகமா இருக்காது முள் இருக்காது
ஆமா அது கொஞ்சோ கம்மியா இருக்கு நமக்கு அது
இப்ப வந்து கடல் அதிகமா கடல் மீன் கெடைக்கலல்ல அதுனால இந்த
ஆமாமா ஆமா இப்ப இந்த த டைல தடைல இருக்கனால நா நா பெரும்பாலு அந்த ஆத்து மீன் எடுக்க மாட்டோ பெரும்பாலு கடல் மீன் தா
ஆமாமா அதா கடல் மீன் கெடைக்காதனாலதா நானு சொல்றே கடல் மீன் கெடைக்காதனால இப் போ அது எடுக்குற மாரியா இருக்கு ம் அதுல கடல் மீன் இந்த ஆத்து மீனு ஏரி மீன்லயே விறா மீன் நல்லாருக் கும்‌ சார் டேஸ்ட்டு சம்மயா இருக்கு அ‌ ஜிலேபி மீன் சொல்றீங்ள அத விட டேஸ்ட்டா இருக்கு அது
ஆனா அதுலயே இந்த பண்ணைல விக்கிறாங்க பாத்தீங்களா அது நெறைய பேர் வி க்கிறாங்க க அது தெரிய மாட்டெக்கிது பண்ணமன் டேஸ்ட்ருக்காதுன்றாங்க இந்த கடைல விக்கும்மோது
கடைல விக்கிறது வாங்கி போட்டு தானே எனக்கு பண்றாங்க ஆனா ஏரி மீன் நல்லாருக்கு சார் விறாம் விறாமின் நல்லாருக்
விறால் மீனே பாத்தீங்கனா அதா நம்ம நேச்சுரலா புடிச்சுட்டா பரவால்ல வித்தா பரவால்ல நெறைய பேர் அது வந்து கொஞ்ச இந்த பண்ணைல அ
சொல்வீங்கள்ல அது கரெக்ட்டு தா அந்த ரால் பண்ணை மாரி வச் சு மீன் பண்ணை பண்றாங்களா அது வந்து ஆ
து அதுனால் நா வந்
ல இல்லெங் சார் இது இந்த சைடுனால உங்களுக்கு வந்து கிராமத்துல புடிப்பாங்கல்ல மீனா
அ அ நீ கிராமத் சைடா இருக்கறால ஒன்னு பிரச்சல்ல கேலி கொளொ நெறய இருக்கு நா சிட்டிக்குள்ள இருக்கனால அதெலா பாக்க முடியாது ஆனா கேள்விப்பட்ருக்கே விறால் மீன் நல்லாருக்குன்னு
அ அ நல்லாருக்குங் சார் ரேட்டு தா அதிகொ சொல்றாங்க ஆனா நல்லாருக்கு
ம் ம் ம்
ம் முள்ளு இருக்காது அந்தளவ்க்கு முள்ளு இருக்காது ம்
அது தடைல இருக்கனால நா மீன் வாங்குறது வுட்டாச்சு கொஞ்சொ ஒரு மாச ரெண்டு மாசத்துக்கு மீன் வாங்குறதே ஸ்டாப் பண்ட்டே நா வெந்து பெரும் பாலு இதுலதா வா கடல் மீன்ல வந்து அயில ஆ அயில பெரும்பாலு வாங்குவே அய்ல அப்பறொ வந்து அ மொறல் ஆ ஹ அதுல முள் இருக்காது அயில வந்து பாத்தீங் கொழம்புக்கு கொஞ்ச பெரிய மீனா இருக்க நல்லாருக்கு மத்தி அய்ல அப்பறொ வந்து
சேரிங் சார் ஆனா டேஸ்ட்டா இருக்கு
ப்பரா இருக்கு அது மத்தீயிலா பயங்கர டேஸ்ட்டா இருக்கு ஆமா கொழம்புக்கு நல்லாருக்கு இருக்கதுலே கொஞ்சொ ஆமா பசங்களுக்கு செட் ஆகாது பட் மத்தி எப்டினா ரெண்டு பார்ட்டா வாங்குவோ எப்டினா மத் தி கொஞ்ச வாங்க்குவோ அதில்லாம வந்து இந்த வந்து ஊளி ஆ தேங்காப்பாற மஞ்சப்பாற இதெல்லா ரொம்ப இதா அந்த மாரி இதுல்லா போவ
திங்கிறது நீங்க சொல்லி தாங் சார்
நெறைய இருக்கு கடல் மீன்களோட வெரைட்டி ஜாஸ்தி நானே ரொம்ப கம்மியா சொல்றே மொறல் நா ரெகுலரா வாங்குத சொல்றே தேங்காப்பாற மஞ்சப்பாற ஆ அய்ல அப்பறொ வந்து மத்தி பெரும்பால் எல்லாத்துக்கு தெரியு இப்பக் கெளங்கா அ கெளங்காவு தெரியு கெளங்கா கெழங்கா மீன் தெரியு அப்புற வந்து அப்புற லெதில் ஆ லெஜர் ஜாக்கெட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆ அது குட்டி குட்டி சொல்லுவாங்க ஆ நெத்திலி நெத்திலி அப்புற நெத்திலி டியூனா டியூனா பெருமால யாரு வாங்க மாட்டாங்க
ஆ அதே மாரி கால மீனு சொல்லுவாங்கள்ல சார் கருவாடுக்கு போடுவாங்கள்ல அத் துமே கொழம்புக்கு சூப்பரா இருக்குங் சார் அதெல்லா கெடைக்காது அவ்வளோ சீக்கிரம் கெடைக்காது ஆனா நல்லாருக்
ஓ நா சொல்றது டியூனான்ற மீனு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப புரோட்டீன் ரொம்ப அதி க்கு அதிகமான இருக்கறது வெலையு கம்மி ஆ அந்த ஊறுகாலா போடுவாங்க தெரியுமா மீன் ஊறுகா
அது
டியூனா ஆ டியூனா தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க டியூனா இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல டியூனான் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சொல்ல டக்குன்னு ஞாபவ வர மாட்டேங்குது பெருச இருக்குமபெருசா இருக்கு கொஞ்ச உப் பிருக்கும் மீனே பாத்தீங்கன்னா அது உப்பி இருக்கு
ஓ
ஆ அது வந்து நல்லா உள்ள வந்துரு கறி மாரி வந்து ரெட் கலரா இருக்கு அந்த மீனோட இதே வந்து ஒயிட் கலரா இருக்காது அது பெரும்பாலு அந்த மீன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஊறுகா போட்றாங்க பாத்தீங்களா அந்த மீன் ஊறுகா அந்த மாரி பெருமாலு யூஸ் பண்ணுவாங்க நீங்க வெளிநாட்லா வெளிநாட்டுக்கு இந்த மீன் நெறைய அனுப்புவாங்க டியூன் ஆஃபிஸ் வந்து வெளிநாட்டுக்கு நெறைய அனுப்புவாங்க அது அது வெறும்ப்ல சார் என்னமோ சொல்லுவாங்க டக்குனு ஞாவக வர்ல அது மீன் தமிழ் பேரு சூறை சூர மீன் சூர மீன் ஆ சூர மீனு நல்லாருக்கு அதுவு நல்லாருக்கு ஆனா பெருமாலு போவ மாட்டாங்க நா பெரும்பாலு கடல் மீன் வந்து நெறைய வாங்கி பழக்கோ இது ரொம்ப கா அப்புற வந்து இண்டியன் ஆ ஷாலமீன் சொல்லுவாங்க அதெல்லா ரொம்ப வெல ஜாஸ்தி ஆயிரூவாய்க்கு பத்தல வரு அது அப்புற ஆ டம்ப்ளேட்டு டெம்ப்ளேட்டுன்னு ஒன்னு சொல்லுவாங்க ஒரு இது அது குட்டியா இருக்கும் பெருசா இருக்கு அது அப்புற உங்களுக்கு தெரியு அது இந்த மீன் தெரியு உங்களுக்கு அந்த ஆ இன்னொன்னு பெருசா வா வாங்குவாங்களே வெல ஜாஸ்தியா அது என்ன மீன் அது அது மாரி நெறைய மீன் இருக்கு நா அதெல்லா வாங்குவோ அந்த கொடுவா மீன் சொல்லுவாங்க அதுதா இங்கே இங்க ரேட் அதிகம்ல அது கொடுவா ஆமா கொடுவா மீனு அப்பற வந்து கிளி மீன் ஒன்னு சொல்லுவாங்க கலரே பாத்தீங்கன்னா ப்ளூ மஞ்சள்ல இருக்கு கிளி மீன்னே சொல்லுவாங்க அது வந்து நார்மல் கலர்ல இருக்காது அது நல்லாருக்கு கிளி மீன்னு சொல்லுவாங்க லெஜர்ல லெதர் ஜாக்கெட்டு அது வந் து இதுங்க அது வந்து சங்கரா சங்கரா சங்கரா சங்கரா ஆல்ரெடி நீஸ் ஃபுல் ரெட் கலர்லே ரெண்டு மூணு இருக்கு
ஆமா ஆமா
அது சார் அது வந்து அப் செங்கனின்னு சொல்லுவாங்க ஓ ஏரிக்கிட்ட ஆ செங்கனினு சொல்லுவாங்க நாங்க சங்கரானு சொல்லுவோ ஆ அதுலயே ரெண் ண்டு மூணு வக இருக்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சங்கராலயே கொஞ்ச பெருசா ஒரு பு புள்ளி மாரி இருக்கு அதான் மீன் வ வகைகள் அந்த ஆ கட இது கடல்ல புடிக்கிறவங்களுக்குதா
எது உண்மைய சொல்லணுன்னா இந்தளவுக்குலா மீன பத்தி தெரியாதுங்க சார் உங்களுக்கு தெரியிதுதா ம்
பாத்து கத்துக்கறதா மீன் கடைக்கு போயி ஒன்னு ஒன்னா மு ஒன்னு ஒன்னா கேட்டு இது என்ன மீனு அது என்ன மீனு நா தேடி புடிச்சி டிஃப்ரண்டான மீனுதா வாங்குவன் இதெல்லா ஒவ்வொரு வா ஒவ்வொரு தடயும் ட்ரை பண்ணது அது கேட்டு விசாரிச்சி அப்டே ட்ரை ஆ ட்ரை பண்ண மீன்கள் அதுலா எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா தா இருக்கும் எங்க சைடுல இந்த மேரி மீன் தா சார் ம் ம் ம்
சொல்றதல்லா அந்த அளவுக்கு இதா கெடைச்சதில்ல நம்ம மார்க்கெட் போய் வாங்கனதும் இல்ல அதனால அது
ஆ தெரியாது அதுல அது பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்திங்கன்னா அது வந்து வெலையே பாத்திங்கன்னா மா க நம்ம நார்மலா கறி வா வாங்கற ரேட்டுக்கே வந்துரும் ஆனால பெரும்பாலும் சூஸ் பண்ண மாட்டோம் நம்ம பெருமால் கறியே வாங்கிட்டு போயிடலாம் அப்டின்ட்டு ஆனா ஒவ்வொரு இதுவும் ஒரு டேஸ்ட்டு
சாரு ஒடம்புக்கு நல்லதுன் சொல்றாங்க மீனு நண்டு இறாள் தா நல்லது ஒடம்பு
நண்டு நண்டு இறாலு அதுலா நல்லா இருக்கும் அது நா பழக்கம் நா எப்பயுமே வந்து நா சண்டே எடுத்தனா எல்லாமே எடுத்துருவன் எல்லாமே எடுத்துருவ கொஞ்ச கொஞ்சமா மூனு ஐட்டமே எடுத்துருவன் மீனு எடுத் துருவன் கறி எடுத்துருவன் சிக்கன் எடுத்துருவன் அதுக்காக ஒன்ன அதுக்காக வ வந்து நறையா ஒன்னா எடுத்துற மாட்டன் இது ஒரு கால் கிலோ இது கால் கிலோ ஆ இது கால் கிலோ இது கால் கிலோ இது கால் கிலோ இப்ப மூணுமே கவர் ஆயிரும் பாத்தீங்களா அப்டி எடுப்பன் நானு அந்த மாரி மீன்கள் நறையா இது
ஆ இது மீ மீன் சாப்பட போது இது சிக்கன் சாப்பலாமாங் சார்
அதுல்லா நம்ம ஒடம்பு ஒத்து வந்தா எத வேனா சாப்பலாம் மேடம் சில பேத்துக்கு ஒத்து வராது மீ மீனு மீன் சாப்ட்டா தயிர் சாப்டக் கூடாதுன்னுவாங்க
ஆமா ஆமா நாலா சாப்டுவங் சார் எனக்குலா ஒத்துக்கும் அது ஒன்னு பிரச்
அதல்லா நம்ம அலர்ஜி அதா அது வந்து ஒடம்பு வாக பொறுத்து அது பாடி இத பொறுத்து உங்க பாடி எது எடுத்துக்கிலயோ அத உட் டுருனும் நம்ம எடுத்துக்கிய மத் தவங்க ஒருத்தருக்கு எடுத்துக்காத அத வந்து நாமளும் அத அத ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கெடையாது
ஆ ஆமா நா கூட பாத்திருக்கேன் இந்த பொங்கல் டைத்துல தீபாவளி டை த்துலலா எல்லாமே எடுப்பாங்க கேள்விப்பட்டுருக்கன் ஒரே இது டைம்ல எல்லாமே நண்டு மீனு இறாளு என்னன்ன இருக்கோ எல்லாமே எடுப்பாங்க ஆ
தயிர் சாததுக்கு மீன் வச்சி சாப்ட எனக்கு ரொம்ப புடிக்கும் எனக்கு ஆனா அது சாப்ட கூடாதுன்னுவாங்க அதனால அதல்லா நம்ம ஒ டம்பு வாக்குதா நம்ம ஒடம்பு எப்டி சொல்றதோ நம்ம ஒடம்பு கண்டிஷன் என்னவோ சாப்ட்டுக்க வேண்டிதா அந்த பாய்லர் கோழி சாப் புறதுக்கு மீனயே சாப்ட்டறலா
ஆமா அது அதுதாங்க சார் மீன் தாங்க சார் ரொம்ப ஒடம்புக்கு நல்லது ஆ அது பசங்களுக்கு தெரியமாட்டேங்கிது அந்த சிக்கன் சிக்கன் தா செவசி க்கன் தா கேக்கறாங்க பசங்க
அது அதுக்கு என்ன பண்ணணுன்னா
அதான் வந்து நம்ம இதுன்னு சொன்னா அது தெரியில அதுங்களுக்கு
என்னன்னா நம்ம அந்த நீங்க சொல்ற கெண்ட கெலுத்திலா பாத்தீங்கன்னா மீனோட கொஞ்சோ முள்ளு இருக்கும் இதே வந்து இந்த நெய்மூன் சொல்றாங்க பாத்தீங்களா பெருசா இருக்கு நெய் மீன் அப்பற வந்து கட்லா ரோகு ஆ நீங்க கட்லா ரோகு நெய் மீன் ந ட்ரை பண்ணி பாருங்க கட்லா ரோகு ஆத்து மீன்னே சொல்றே கட்லா, ரோகு, நெய் மீன்னு ஒன்னு வரு இதுல வந்து அதோட கம் நீங்க சொல்ற கெண்ட கெழுத்திய விட இதோட முள்ளு அளவு இன்னு கம்மியா இருக்கு அத அதுல நீங்க வாங்குனீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க கொஞ்சோ நம்ம கொஞ்சோ சிரம கொஞ்சோ மெனக்கெட்டு நா நடுமுள்ள மட்டு எடுத்துட்டு கொஞ்ச பிரிச்சு குடுத்தீங்கன்னு வச்சுகோங்களே சாப்புட ஆரம்பிச்சுருவாங்க டேஸ்ட் நல்லா இருக்கு அதுல என்ன பிரச்சனை முள்ளு மாட் ஏ பையனு அப்டிதா முள்ளு மாட்டிக்குணுவா சாப்புட மாட்டேன்றானுங்க ஆனா நாம மெனக்கெடணு ரெண்டு பீஸ் சேரி பிச்சு போட்டு தோல்லா உருவி போட்டு கொஞ்சோ குடுத்து கொஞ்சோ பெருசார வரைக்கு கொடுத்துக்குட்டே இருந்த அப்பற அப்பற வந்து பிராக்டிஸ் ஆயிரும் ஆகிடவங்க ஓகே சார் ஓகே மேடம் டா டாஸ்க்கு முடிஞ்சுச்சு நினைக்கிறே பாக்கலா மேடம் ம் நன்றி நன்றிங்க மேடம்
நன்றி சார்